ஹலோ வணக்கம் தோழி என்ன பண்றீங்க
வணக்கம் நா சும்மா சாப்புட்டு உட்காண்டுருக்கே நீங்க என்ன பண்றீங்க ஆ சாப்ட்டாச்சு
எங்க வீட்டலா இன்னு சமயலே நா ஸ்டார்ட் பண்ல
ஏங்க
எங்கோ எங்க வீட்ல எப்போவுமே வந்துட்டு பதினோரு மணிக்கு மேலே ஆகு சிஸ்டர் ஏனா வந்துட்டு நாங்க வந்து கூட்டு குடும்பமா தா இருக்கோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து காலேல எட்டு எட்டரைக்கு வேலைக்கு போவாங்கன்னு வச்சுக்கோங்களே என்னோட மாமனார் வந்து போறதுக்கு வந்து பத்தரையாகு
ஆ
அப்ப பதினோரு மணி ஆயிறு அதுக்கப்புறந்தா அப்டியே பத்தரைக்கி அவுங்க கிளம்புனதுக்கப்புற அப்புற போயி நா தோசை ஊத்தி எங்க மாமி நா பாப்பா எல்லாரு உக்காந்து சாப்டுவோ பாப்பாக்கு ஸ்கூல் தொறந்துட்டா சீக்கிர சாப்பாடு செஞ்சுதான ஆகணு
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
ப இப்ப வந்துட்டு பாப்பாக்கு ஸ்கூல் இல்ல லீவுன்றதுனால இன்னு எ பொண்ணு எந்திரிக்கவே இல்ல நானு எழுப்பி எழுப்பி பாக்கறே அப்படி தூங்கிட்டு இருக்காங்க மேடம் நைட் அவுங்க அத்தா வர பன்னெண்டு மணி ஆகு
ஆ சேரி
அதனால பன்னண்டு மணி வரைக்கு முழிச்சுட்டே உக்காந்துருப்பா சீரியல் பாத்துக்கிட்டு அதனால தூங்குறாங்க இன்னு எந்திரிக்கல பெரியவ சின்னவ இந்த விளாண்டுட்டு திரியறா உங்களுக்கு பசங்க இருக்காங்ளா
ஆ எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க பைய ஒன்னு பொண்ணு ஒன்னு இருக்காங்க
என்ன படிக்கிறாங்க
பைய வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா பொண்ணு வந்து இப்படா ஃபிப்த் ஸாண்டர்ட் படிக்கிறா
ஓகே சிஸ்ட ஓகே சிஸ்ட அப்டின்னா நீங்க கொஞ்ச பெரிய பெரிய பசங்க இருக்காங்க எ கொஞ்சொ சின்ன பசங்க இருக்காங்க அவ்ளோதா வித்தியாச ம் என்ன சாப்பாடு செஞ்சிங்க இன்னைக்கு
இன்னி இ லீவ் தானே சரி சொல்லிட்டு ஹெல்தியா தா லீவ் டைம்லலா செஞ்சு கொடுப்பே இதே ஸ்கூல் டைம்னா வந்து கொஞ்சொ டக்
டக்குனு எது அதுதா வெரைட்டி ரைஸு முடிஞ்சளவு வெரைட்டி ரைஸ் செய்யறது ஏதோ ஒரு சாதத்த பண்ணி குடுத்துறது முட்டை சாதொ அந்த சாத இந்த சாத பீட்ரூட் சாத அப்டினு செஞ்சு கொடு
ம் இன்னைக்கு சரி சும்மா அ சும்மா இருந்தே சொல்ட்டு களியு கொஞ்சோண்டு கருவாட்டு கொழம்பும் மார்னிங்க்கு மட்டு செஞ்சே
அப்படியா ஓகே பசங்க அதெல்லா சாப்டுவாங்ளா
ஆ அதெல்லா சாப்ட்ருவாங்க டேஸ்ட்டா இருந்துச்சுன்னா சாப்ட்டுருவாங்க
அங்க ஆனா உண்மையாவே வந்துட்டு கொஞ்சொ பெரிய பசங்க ஆயிட்டாங்கனாலே குழந்தைங்க வந்துட்டு கொஞ்சோ சாப்ட ஆரம்பிச்சிருவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தா இதெல்லா கொடுக்க முடியல நாலா கூலாதா செஞ்சு கொடுப்பே அதெல்லா அவுங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நா என்ன பண்றது சும்மா அத வந்து இந்த இனிப்பு போட்டு போன் கேக் மாரி ஊத்தி கொடுக்குறது இல்லன்னா ரொட்டி மாரி தட்டுவோ நாங்க கேப்ப ரொட்டி வெள்ளம் போட்டு அந்த மாரி தட்டி கொடுப்பே நெய் ஊத் தி இது மாரித டேஸ்ட் வந்து இனிப் ப்பு இருந்தாதே குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க வேற வழி இல்லாம சேரி ஓகே ஒரு தேனோ இல்ல நாட்டு சக்கரையோ இந்த மாரி சேர்த்துக்கிட்டுதா ஏ குழந்தைங்களுக்கெல்லா கொடுக்க முடியு
சேரி சேரி சேரி இவங்களுக்கு ஸ்டார்ட்டிங் அப்டிதா கொடுத்துட்டு இருந்தே அந்த கேப்பய வந்து அடை மாரி தட் அதுல கொஞ்சோ முருங்கைக்கீரை சின்ன வெங்காய அது
ம்
சில பேர் வந்து அது வந்து பச்சை மிளகா சேர்த்தி போடுவாங்க காரமா
ஆமா காரமா சாப்பிடணு ம்
இவங்களுக்கு வந்து நா வெல்லம் போட்டே குடுத்துட்டே ஏ ஸ்டார்ட் டிங்கே காரத்த கொடுத்து நாக்கலா புண்ணு ஆயிடுச்சுன்னா
அப்பற எதையுமே சாப்பிட மாட்டாங்க நம்ம ஃபஸ்ட் காரமே பழகனும்னா நம்ம என்ன கொடுத்தாலு வந்துட்டு ஐய்யயோ அம்மா காரமா கொடுப்பாங்க வேணா அப்டின்ட்டு போயிருவாங்க நா அதனாலே பாதி வந்து இனிப்பவே கொஞ்சோ ஃபஸ்டு ஸ்டாட்டிங்ல கொடுத்தே ஆனா இனிப்பு தவித்து வேற எதுவுமே ஏ பொண்ணு சாப்பிடல அப்பற இப்பதா வந்துட் டு ஈரல் வச்சு கொடுக்கறது இந்த மாரி சத் தான ஐட்டம்ஸ் எல்லா இப்பதா கொடுக்குற பழங்கள் எல்லாமே இப்பதா சாப்புற்றா கொஞ்ச நாள் ரொம்ப முடியாம வந்துட்டு சாப்பிடவே மாட்டிட்டா இப்பதா பெரிய பொண்ணு கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா எல்லா கொடுத்துட்டு இருக்கே
சேரி சேரி சேரி
ம் நானு தா என்ன சமைக்கிறதுன் தெரியல நானு பொண்ணுதா அ பேசம சட்னி வச்சு மாவு இருக்கு சம தோசையை ஊத்தி குடுப்போமான்னு பாத்துட்டு இருக்கே
ஆ தோசை மாவுளக்கூட கொஞ்சோ வெரைட்டிஸ்ல்லா இருக்கு நம்ம நார் மல வந்து வெறு அரிசி அரிசி அ அப்பறோ வெறு உளுத்தம் பருப்பு வெந்தயே போட்டு தானே அரைப்போ
ஆமா
இதுல நீங்க அந்த பருப்பு உழுந் த்த பருப்பு ஏனாவது தோவரம் பருப்பு இருக்குல்ல தோவர பருப்பு கொஞ்சோண்டு கடல பருப்புலா சேத்து போட்டு அரைச்சு குடுத்தீங்ன்னா ஆ அடை தோசை பருப்பு தோசை சொல்லுவாங்க
என்ன தெரியுமா பண்ணுவே அதா பருப்பு தோச நாங்க அடை தோசயைன்னு சொல்லுவோ அதுக்கு தனியா மாவாட் டு வாங்க எங்க அம்மாலா நா என்ன பண்ணுவே தனியா இந்த இட்லி மாவு தோச மாவு ஆட்டி வச்சுருக்கோலே அதனா நா என்ன பண்ணுவே இந்த பருப்புரை ஊற வச்சு மூணு பருப்பு கூட சேத்துக்கலா அதோட வெங்க வெங்காயம் பச்சை மிளகா சோம்பு சீரகம் அப்பறோ வெள்ளைப்பூடு ரெண்டு போட்டு அரைச்சிட்டு லைட்ட உப்பு போட்டு அரைச்சிட் டு அத அப்படியே மாவோட மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றுவே கொத்தமல்லி கரவேப்புள்ளே பிச்சு பிச்சு போட்டுக்குவே சும்மா ஸ்மெல்லுக்கு ஆ அந்த மாரி ஊத்துவே இன்னொன்னு வந்துட்டு நா இது இது பண்றோல இதுல பருப்புகளை கொஞ்சோ கம்மி பண்ணிக்கணு அவ்வளோதா கொஞ்சோ கம்மி பண்ணிட்டு பீடரூட் அதிகமா சேக்கணு சாப்பிடாத குழைங்களுக்கு பீட்ரூட் அதிகமா சே்த்துட்டு அத மிக்ஸ் பண்ணி அப்புடே தோச ஊத்துணோனு வெச்சுக்கோங்ளே அப்ட்யே அந்தப் பர்தோசமா இருக்கு பட் பீட்ரூட் கலர் கலர பாத்துட் சாப்டுவாங்க அதுவு இல்லாம பீட்ரூட்டோட சத் து நமக்கு தோச மூலியமா போன மாதிரி இருக்கு அதனால அந்த மாதிரி குடுப்பே
செரி செரி செரி ஆமாஸ் கொழந்தைங்களுக்குல்லா கொஞ்சோ கலர்ஃபுல்லா குடுத்தோனா சாப்டுவாங்க கலரே இல்லாம கொடுத்தொன்னா அது பாக்க கொஞ்சட்
அட்ராக்டிவா இருந்தாலே அத எடுத்து வாய்ல வச்சிருவாங்க ஐயோ என்னோட சின்ன பொன் பெரிய பொண்ணுக்லா ஊட் ஊட்டணு இன்னமு ஊட்டிட்டு தா இருக்கே ஒரு மண் நேரோ ஆகு சாப்ட ஆனா சாப்புடுவா ஆனா ஒரு மண் நேரம் பொறுமையா உக்காந்த் நம்ம ஊட்டணு கடுப்பா இருக்கு ஊட்டிருவே சரி ஓகேப் சாப்புடணுமேன்னு ஆனா சின்னவள்க்கு நா ஊட்டவே மாட்டே சின்னவ எப்டின்னா சும்மா தட்ல எடுத்து போட்டோமலே அவ்ளுக்கா ஒர் நாலு வாய் வச்சாலு ஓகே அவ்ங்களா சாப்பர்றது வந்து ஒடம்புல ஒட்டும்ன் ச்சொல்லுவாங்க நாலு வாயா இருந்தாலு அது அவுங்களுக் வயிறு நெறஞ்சிருன் சொல்வாங்க அதனால் நா என்ன பண்றது சின்ன பொண்ணுக் ஊட்றதே இல்ல சின்னவள்க்கு போய் தட்டு எடு ஒன்னே கால் வய்ஸா தா ஆகுது ஃபீட் பண்ணிட்டுதா இருக்கே து நல்லா தட்ல அப்டி எடுத்து போட்டோனா சாப்ட்ரு அது எப்டி நம்ம வேற ஏதாவ்து கொழம்புல உள்ள சிக்கன்லா எடுத்து பிச்சு பிச்சு வச்சோம்னா அவ்ங்க சாப்ட மாட்டாங்க அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபை கலர்ஃபுல்லா இருக்கா அ மேடம் அந்த கர்புல்லா இருக்கற்த பாத்துட்டு அத பிச்சு வச்சா அத எடுத் சாப்டுவாங்க இப்டி கலரா இருக்கணு அவ்ங்ளுக்கு கலரா இருந்தா சாப்டுவாங்க வெறு சோற எடுத்து இப்டி தட்ல போட்டம்ன்னா திங்கமாட்டாங்க அவங்கள்க்கு வெரைட்டியா ஏதாவ் கலரா வித்யாசமா இருக்குன்னா மட்டுன் தா வாய்ன் சாப்புடுவா
ஆமா சில பிள்ளைங்க வந்து நம்ம சாப்புடும் போது நம்ப எப்டி சாப்பறமோ சரி சொல்ட்டு அவ்ங்ளுக்கு ஒரு தட்டு வேணு அவ்ங்ளுக்கூ ஒரு நாலு வாய் போட்டுட்டு லைட்டா கொழம்பு ஊத்துனனா அவ்ங்ளே அவ்ங்ளால முடிஞ்ச அளக் எப்டி சாப்புர்றாங்களோ சாப்டுவாங்க
ஆமா கண்டிப்பா அப்படிதா பண்ணிட்ருக்காங்க நினி ஸ்கூலி நின்னு ஒன் வீக் ட்ல தொறந்துருல்ல ஆனா உங்ளுக்கு லீவ்ல தோணலையா பசங்க வீட்ல இருக்கய்ல ப்பா எப்படா ஸ்கூல் தறக்கு அந்த மாறில்லா தோண்லையா
ஐய்யோ ராடி பண்ணிட்டே இருக்காங்க பக்கத்துல எங்யாவ்து போய் ப்ரச்சனையஞ்ய வேற வளத்
அது அதுதா பசங்கட்ட இருக்க ஒரு ப்ரச்சன அது ஒண்ணு சேந்து விளையாட்றோன் சொல்லிட் ட்டு அந்த பேர்ல வந்துட்டு பக்கத்து வீட்டோட சண்ட ஆய் போய்ரு நம்ம நல்லா ஸ ஸா அவ்ளோ கு்ளோஸாரு இருப் போ ஆனா சண்ட வறதுக் காரணம் பசங்களாய் போய்ரு
ஆமா இதுல வேற அன்னோன்யம் எல்லாம் போய்டுது உம்
விளையாண்டா பரவால்ல சேந்து விளையாண்டு விளையாட போறேன்னு போவா கீழ நாங்க மாடில இருக்கோ கீ வீட்ல ஓனர் போ ஓனர் பேத்தி ஒரு பொண்ணு வரு அதோட விளையாட போவா போவா சத்த நேத்துல மேல வந்துருவா என்னடி அதுப் க்குள்ள வன்ட்டம்னா விளையாட மாட்டா அவ்ளவா சேந்து விளாட மாட்டா ஓ செட் டாக மாட்டிக்து ஒவ்வொரு பிள்ளைங்க வந்து அவ்ங்ளுக் ஏத்த மாறி வெளாட்ற பிள்ளைங்க இருந்தா தா விளாடுவேன்னு வாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணு மேல வந்துட்டு அமிதா என்னோட வெளாடவே வரமாட்றா ஆ என்ன இப்டி பண்றா அப்டி இப்டின்னு வந்துட்டு கத்துவா அதுதா ஆனா என் பொண்ணு அவ்ளோ சீக்கரம் மிங்குல் ஆக மாட்டா யாரோடையும் இப்ப தங்கச்சி இருக்கவு இவளோடையே விளாண்டுட்டு ஒளிஞ்சு புடிச்சி விளையாடுபஓப் போய் ஒளிஞ்சுக்குவா அவ தேடுவா வீட்டுக்கு ரூமுக்கு கிச்சனுக்கு இப்டி ஓடிட்டே இருப்பாளுங்க அப்டியா அங் ஆனா பாத்துக்கதா சிஸ்ட முடியல மாடில இருக்கதுனால யா அந்த கம்பி இம்பில ஏத் எறங்கி ஓடிருங்களோன் பயமா இருக்கு அதுவு சின்னவந்தா இப்ப கூட வெளில தா நின்னுட்டுருக் கா என்ன பண்ணுவான்
ஆமா அதெல்லாம் பாத்துக்ணு அங்க எதாவ்து நம்ப வீட் ல இருக்க திங்ஸே அப்டே அடச்சு வெக்கிற மாரி வெக்கெணு
ஆமா கண்டிப்பா
ம் ஏஜ்ஜு நம்ப பாப்பா வந்து ஏழு ம் எலும்பா இருந்தான் வைங்க அப்டே அந்த சந்துக்குள்ள கூட போயிருவா
ஐய்யோ ரொம்ப எலும்பா இருக்கா எல்லாரு பாக்குறவங்கல்லா ஆறு மாசமா அப்டி கேக்குறாங்க ஐய்யய்யோ ஒன்ற வயசே ஆக போது ஒன்னே கால் வயசாய்ட்ச்சி பேட்டேல்லா முடிஞ்சி சொன்னா நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ஒல்லியா இருப் ஏனா சாப் பட்றது கெடையாதுல்ல இப்போ நாதா இந்த ச ஃபீட் பண்ணிட்டுருக்கல்ல அவ சொல்லுவாங்கல்ல நடபால் இனிக்கு அப்டின் சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி அந்த மாதிரி இவ நடக்க ஆரம்பிச்சதுலெந்து ரொம்ப இப்ப பால் சாப்ட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு விடமாட்றா இனி வந்துட்டு நா ஃபீடிங் நிப்பாட்னா மட்டுந்தா அவ வந்து சாப்பிட ஆரம்பிப்பா
ம் நீங்க டைவட் பண்ணிடுங்க பால் கேக்குறப்ப அவளுக்கு புடிச்ச மாரி எதாவ்து ஸ்நாக்ஸ் இது மாரி குடுத்தீங்க அப்டினா பால் கே க்கர்த விட்ருவா இல்னா கொஞ்ச நாள் புட்டி பால் வேணா குடுத்து அத அப்பற மறக்க வைங்க
அதுதா ஆனா எ வ பெரிய பொண்ணுக்கு வந்துட்டு டப்பா பால் குடுத்தே இத மறக்கடிக்கிறதுக் க மரறக்கடிக்கறதா ஸ்டாட் பண்ண அதுவர குடுத்ததில்ல ஆனா ஓகே மறக்கடிக்கைல அத குடிச்ட்டா வெச்சுக்கோங்களே அது எப்டியோ பழகிட்டே பழகுனா அவ நாலு வயசு வெரிக்கு உடல ரொம்ப கஷ்டப்பட்டே பல்லு லைட்டா எத்திச்சி அதுக்கப்புறோ அவளுக்கு புரிஞ்சுக்கிற தன்ம வந்ததுனால அத இத சொல்லி நீ அசிங்கமா இருப்ப எல்லாரு ஐய்யய்யோ பொண்ணு இவ்ளோ கலரா அழகான பொண்ணு பல்லு மட்டு ஏத்தியிருக்கேன் சொல்லிருவாங்கன் சொல்லி நானு அவுங் அத்தமாவு சொல்லி சொல்லி சொல்லி அதுக்கப்புற அது விட்டா இல்லனா இன்னு பல்லு எத்திருக்கு அதனால இவளுக்கு நா இந்நேரோ பால் டப்பாணா என்னனே இவளுக் தெரியாது நா காமிக்கவே இல்ல குடிக்கவும் மாட்டா இருக்கு பால் டப் பாலா வாங்கி வெச்சிருக்கே அதுல ஒரு தண்ணி குடுத்தா கூட குடிக்க மாட்றாங்க இப்ப என்ன பண்றா இவ பெரியவள பாத் து பெரியவ உறிஞ்சு குடிக்கிறா இல்லாட்டா பாட்டில்ல அத பாத்து உறிஞ்சி குடிக்கிறா டம்ளர்லியே நா சாச்சு குடுத்தா குடிச்சிடுவா அதனால எதுவும பாலா இருக்கட்டு ஜூஸா இருக்கட்டு ஜூஸ்லா மேடம் விரும்பி சாப்டுவாங்க
ஆ ஆ
ண்ட வளிக்கு ஜூஸ்லா நல்லா குடிப்பா அப்ப ஃப்ரூட் ஜூஸு அந்த மாரி எதாது போட்டு அப்டி டம்ளர்லே குட்த்துருவே
அப்ப பரவால்ல
ம்
இது மாரி நம்ம பெரியவங்க சாப்புற மாரி குடுத்தோனா அவுங்கள பழக்கறது ரொம்ப ஈஸியா இரு
ஆமா கண்டிப்பா அவுங்களுக்கா நம்ம வந்து கொழந்திங்களுக்கு இவுங்க சாப்பிடணு அப்டின்றக்காக நமக்கு செய்ற சாப்பாட செய்யாம அவுங்களுக்கு மட்டு தனியா வெரைட்டி வெரைட்டியா வித்தியாச வித்தியாசமா செய்வோல சத்தானதுனு அந்த மாரி பாத்து பாத்து பண்றோல அந்த வீட்டு கொழந்தைங்கதா வந்துட்டு ரொம்ப மோசமா இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க நம்மெல்லா அப்டி பாத்து பாத்து பண்ணுவோ நம்ம கொழந்தைங்க சாப்புடாதுங்க ரொம்ப மோச மா இருக்குங்க சில பேரு பாருங்க ஒழுங்கா கூட சாப்பாட் குடுக்க மாட்டாங்க இருக்க சாப்பாட போட்டு குத் சாப்ட்டா சாப்டு சாப்புலன்னா போ அந்த மாரி ஒரு சில வீட்ல இருக்காங்க ஆனா அந்த கொழந்தைங்க வந்துட்டு நல்லா சாப்ட்டு நல்லா இரு ப்பாங்க
பப்பலி மாஸ் மாரி நல்லா குண்டு குண்டுன் கொழு கொழுன்ட்டுருப்பாங்க
அப்படி இருப்பாங்க நம்மதா வந்துட்டு கொழந்தைங்கள பாத்து பாத்து வளத்துட்டுருக்கோ ம் நீங்க படிச்சிருக்கீங்ளா சிஸ்டர்
ஆ படிச்சிருக்கே ஒரு டிகிரி கிராஜி வேட்டு தா
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ் நானு ஒரு டிகிரி கிராஜ் வேட்தா அனா படிச்சு ஏதாவ்து பிரோயோஜனோ இருக்கா சிஸ்டர் ஒண்ணுமே இல்ல நாலா வீட்லதா இருக்கே எந்த ஒர்க்கும் போ முடில அது இந்த இப்ப ஃபீட் பண்ணிட்டுருக்கானே இவள இப்ப எல்லா முடிச்சுட்டு இவள கொஞ்சோ பெரியவளாக்கிட்டுதா வெளிலியே விடுவாங்க ம் ஓகே சிஸ்டர் ஓக் கே பாருங்க ஆ அப்புறமா பேஸ்லாம் ம் பாய் சி ஸ்டர் உங்ளோட பேஸ்னதுல மிக்க மகிழ்ச்சி
ஆ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி
ம் பாய் சிஸ்
ம் பாய்